எங்க நல்லா இருக்க என்ன பண்ணிட் ட்ரிக்கிங்க
இப்ப தாம்பா லன்ச் முடிச்ச
லன்ச் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னைக்கி புளிஸ் சாதம் லெமன் சாதம் மீல் மேக்கர் ஃப்ரை
டி ரைஸ்
வெரைவி ரைஸ்தா பண்ணிடேப்பா ஆமாப்பா இல்லப்பா அந்த மாதிரி இல்ல சும்மா வெங்காயம் தக்காளி ஜிஞ்சர் கார்லிக்
ஓ நல்லா இது மாரி வ நான்வெஜ் மசாலா மாரி நல்லாருக்கு
ஆமா ஆமா பா
ஆ நானு நாளைக்கு புளிசாதந்தா பண்லாமான்னு ஒரு யோசனைல இருக்க நீங்க எப்டி புளி சாதோ புளி எல்லா காய்சு ஊத்துவிங்ளா பாக்கெட் பொடிப்பியூஸ்
இல்லங்க நா பாக்கெட் பொடியெல்லா நீங்க யூஸ் பண்ணாதீங்க நா வேண உங்ளுக்கு புளியோதர பவுடர் அரைக்க சொ
ஆ் சொல்லி் குடுங்க நா ஒரு தடவ பண்ண ஆனா எனக் கு அந்த கோயில் டேஸ்ட்டே வர்ல
இல்ல நீங்க இப்ப நா சொல்ற மாரி பண்ணுங்க எத்தன பேருக்கு பண்றிங்க
ரெண்டு குட்டி பசங்க அவ்வளவுதா
அவ்ளதானா அப்போ ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத் கோங்க காஞ்ச தனியா ஒரு ஸ்பூன் கல்ல பருப்பு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் புக்கு கொஞ்சோ கொறைவாக வெந்தயோ வெந்தயம் உம் அப்றோ வந்து இதுங்க சீரகோ ஒரு கால் ஸ் பூன் மெளகு ஒரு பத்து மெளகு ம்
அதாவது தனியாவோட குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கனு உளுந்து ஒரு ஸ்பூனு உளுந்து வந்து இப்ப உளுந்து கடல பருப்பு ஒரு ஒரு எடுத்தா தனியா ஒன்ற ஸ்பூன் எடுக்கணுமா இல்ல ரெண்டு ஸ்பூனு
அது எடுத்துட்டுங்க ஆ இருங்க இன சொல்லி முடிச்சுடுறே காஞ்ச மொளகா ஒரு ஆ கொழந்தைங்க இருக்காங்க இல்லைங்ளா அதனால ஒரு அஞ்சு மொளகா மட்டு போட்டுக்கோங்க உம் காரோ கம்மியாவே இருக்கட்டு கருவேப்பில ஒரு புடி அளவுக்குங்க ஒரு புடி அளவுக்கு ஆய ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க உம் புளி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்கா ஒரு பெரிய நெல்லிக்கா சைஸ்கு அத விட இன்னு கொஞ்சோ கூட அதிகமாக எடுத்துக்கலா அத விட இன்னு கொஞ்சோ அதிக அதிகமாவே எடுத்துக்கலா இந்த குவான்டடிக்கு எடுத்துக்கலா எடுத்துக்கிட்டு இதுப்பல்ல இது எல்லாமே ஒன்னா சேத்துருங்க ஒன்னா சேத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க ஆமா ரோஸ்ட் பண்ணுங்க நல்லா வருறுப்பட்டு வரட்டு தனியாவோட வாசனம் மிளகு சீரக வாசன எல்லா வருங்க சிம்ல வச்சு நல்லாட இது பண்ணுங்க
அத எல்லா தொரத்தி அமைச்சிருறேங்க
அஹாஹாஹா அப்டி வேணா பண்ணுங்க அப்றோ ட்ரை ரோஸ் பண்ணிட்டு அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த புளி இருக்கீங்க இல்லங்ளா அதையு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க தனியா ஆமா
ஓ அது ஓ கட்டாதுங்களா
ஒட்டாது ஒட்டுங்க நீங்க ரோஸ்
ஆ சேரி
அப்புறோ எள்ளு கொஞ்சோங்க ஒரு ஸ்பூன் எல் எள்ளு
வெள்ள எள்ளுங்களா கருப்பு எள்ளுங்களா சூப்பரு ஆ
ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த பொடிய ஃபஸ்ட்டு அரச்சுருங்க அரச்சுட்டு அது கொற கொறப்பா ஆக் க்கும் போது இந்த புளி போட்டுருங்க போட்டுட்டு எல்லாத்தையு கிரைண்ட் பண்டீங்கன்னா சூப்பரான ஒரு புளியோதரை பவுடர் ரெடி அதெல் எல்லா எதுவும் கொடையாதுங்க நீங்க சாப்பாடு வடிச்சீங்களா ஆ வடுச்சு வெச்சுக்கிட்டீங்களா கொஞ்சியி ஆமா ஆஹா ஹா அதெல்லா இல்லங்க எண்ண ஊத்திட்டு கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு ரைஸு கொட்டிடுங்க ம் ரைஸ் கொட்டிருங்க கொட்டிட்டு இந்த பொடி இருக் இல்லீங்களா அந்த பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு கலந்துட்டு புளிப்பு பாருங்க ஆப் உப்பு போட்டுட்டு புளிப்பு பாருங்க உங்களுக்கு வேணு அப்டின்னா இன்னு கொஞ்சோ சேத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மஞ்சத்தூள் வேன்னா வறுக்கும் போதே கொஞ்சோ போட்டுக்கோங்க பெருங்காயோ தாளிக்கும் போது போட்டுக்கோங்கங்க
பா ஓகே நல்லா இருக்கு ஆனா நா என்ன நெனச்ச புளிய ஊர வெச்சு கரச்சு
இல்லங்க அந்த மாதிரியு பண்லாங்க அதுப் பெரியப்
உண்மையாலுமே நீங்க சொல்றது ரொம் ம்ப சிம்புளா இருக் கு இப்பவே எனக்கு பண்ணனும் போல இருக்கு நல்லா இருக்கு இது புதுசா டிஃப்ரெண்டா அது புளிய வ நானு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நானு கேள்விப்பட்டதே இல்ல இப்ப நீங்க சொல்றீங்ளா ஆமாமா ப்ப புளிய ட்ரை ரோஸ் பண்ணி எல்லா அரச்சா நம்மளுக் புளியோதர பொடி ரெடி சூப்பர்ல்ல
இன்ஸ்டன்டா எனக்கு நா யோச்சு யோச்சு பாத்தங்க ஆ புளி காச்சி முன்னாடி எல்லா இந்த பவுடர் பண்ணி இந்த புளி காய்ச்சல்ல போ ஆமாங்க ஆமா ஆமா ஒருத்தங்ளு இது சொன்னாங்க டிப்பு இது நல்லாருக்கே நம்ப ட்ரை பண்ணி பாப்போனு அன்னைக்கே
நா என்ன பண்ணுவேனா அந்த எண்ணெய காச்சிட்டு எண்ண நல்ல கொதிக்கிற ப்ப ம கடுகு ஜீரகொ, உளுந்த பருப்பு, கடல பருப் பு, கருவேப்பில, காஞ்சமொளகா ரெண்டு கிள்ளி ட்டு அதுக்கப்றொ அதுல மஞ்ச தூள் போட்டு அப்புற அந்த பொடிய போட்டுட் டு அது தீய அதாவுது போட்ட ஒடனே சாதத்த போட்டு களறிட்னு
ஆ ஆனாங்க அது அது நல்லாவே இருக்காதுங்க கடைல வாங்குறது எனக்கு தெரிஞ்சு
ஆ
நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்ளே
ம் நா வந்து எம் டி ஆர் வாங்குவே நா இது ட்ரை பண்றே ஆ எம் டி ஆர் தா எனக்கு புடிச்சிருக்கு ஷக் தியு ஆச்சி எனக் பிடிக்கல ஆமாமா உண்ம அதே வந்து பாத்திங்னா ஷக்திது மட்டன் ம சாலா நல்லாருக்கு ஷக்திது இட்லி பொடி நல் லாருக்கு ஆச்சிது எனக் பிடிக்கல
நா கொஞ்சொ நானே வீட்லயே பண்ணிடுப்பேங்க இட்லி பொடி எல்லா கூட
இட்லி பொடி நா பண்ணுவே சப்போஸ் இப்ப ம் ப இப்ப பண்ணல அதுனால இப்ப கடைலனா இது வா சக்தி இது வாங்குவோ அதே மாரி நா யூஸ் பண்ற ஒரே ஒரு மட்டன் மசாலானா அது சக்தி மட்டன் மசாலா மட்
அப்படிங்களா
ப்பவு த அம்மா வீட்லயு அது யூஸ் பண்ணி பழக் கமா அதனால நா அ த மட்டு்ந்தா யூஸ் பண்ணுவே நா நான்வெஜ்ஜு குர்மா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந் இந்த என்னது சோயா சங்
மீல் மேக்கர் கிரே இது மசாலா ம் ம்
கொஞ்சோண்டு இந்த மட்டன் மசாலா ஆட் பண்ணுவே மெள மெளகாத்தூள் போட்டு இது மட்டன் மசாலான்னா இன்னு கொஞ்ச ஃப்ளேவர் வரு
ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா
ஆமா நாங்க வீட்லயே கரம் மசாலா பண்ணுவே நால்லா பண்ணல எங்க வீட்டுக்கார்ருதா நா இல்லாதப்போ அந்த ஆ ரெசி பி பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு மசாலாவ கண்டுபுடிச்சாரு பட் நல்லா வந்து ச்சு என்னன்னா தனியா தனியா அப்புறோ அ தனியாவோட ஃப்ளேவர் கொஞ்ச ஜாஸ்தியா இருக் கணு நம்ம இந்த மஞ்சத்தூள் போடுவோ இல்லயா மஞ்சத்தூள் போடற கரண்டி எப்பயு குட்டியோண்டுதான இருக்கு குட்டி ஸ்பூன்தான யூஸ் பண்ணுவோ அந்த அந்த குட் டி ஸ்பூன் அளவு மெளகு அந்த குட்டி ஸ்பூன் அளவு ஜீர கோ அந்த குட்டி ஸ்பூன் அளவு சோம் பு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா தனியா கொஞ்ச நெ றைய அதுக்கப்புறோ பட் ட லவங்கம் கிராம்பு அண்ணாச்சி பூ மராட்டி முக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிய ல ஏலக்காய் இதெல்லாம் ஒரே ஒரு ஒரு ட்ராப் ஆயில் விட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்பாங்க ஆ ஆ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு
ஓகே
ஆறு ஆறுன உடனே நல்லா பொடியா அரைச்சு வச்சு கனும் அரைச்சு வச் சோடனே அந்த அந்த என்ன சொல்றது அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல்லே செமையா க்கும் நம்ம வீட்டுல என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணறமோ அது எல்லாம் இந்த நான்வெஜு இக்குன்னு என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணறோமோ அது எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிரு ரொம்ப தீயக்கூடாது ட்ரை ரோஸ்ட அத ஒரு இதமான சூட்ல ஒன்ன ஒன்னா வறு
ம் ம் ம்
சில சமயம் கம்மியா குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நறைய போட்டு வருத்து அர ச்சி வச்சுருவாரரு நான் பிரியாணி பண்றேன்னா அவரு ம சாலா அரைச்சு வச்சருவாரு நான் பண்ணிடுவேன் பிரியாணி அந்த மசாலா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அது ரொம்ப ந எதவும் வராது உங்களுக் திரியும் இல்லையா
ஆமா ஆமா ஒரு ஒரு ஸ்பூன் போடுற அளவு எவ்வளோ வரும் ஒரு டைம் ரெண்டு டைம் பிரியாணி பண்ணும் போது சரியா போயிடு
ஆ தேவையான அளவு போட்டுட்டு மிச்சத்த எடுத்து நா ஃபிரிட்ஜ் கண்டெய்னர்ல வெச் சிருவே அதுக்கப்புறோ அந்த நா எப்பனா தக்காளி சாதோ செஞ்சனா வெஜிடபிள் சாதோ செஞ்சனா அப்பறோ குருமா செஞ்சனா திரும்ப எதாச்சு நான்வெஜ் சிக்கன் கிரேவி மட்டன் எதனா செஞ்சனா அத நா ரீ யூஸ் பண்ணிப்பே நெறைய அரைச்சு வச்சுக்க மாட்டோ திரும்ப நெக்ஸ்ட் சண்டே எதாச்சு பண்றப்ப வேணுன்னா அவரு பிரிப்பேர் பண்ணி வப்பாரு
ம் ம் நா என்ன பண்ணுவே நான் சி க்கன் கொழம்புக்கே ஆ தனியா வந்து மெள் ஆ தனியா, மெளகு, சீரகோ, சோம்பு, பட்ட, லவங்கோ நல்லா எண்ணெ ஊத்தி நல்லா டை பண்ணி ட்டு அதுலயே ஆனியனு
ஆமா நானு அதே மாரிதா பண்ணுவே
ஃப்ரை பண்ணி ஆற வச்சு மசாலா ஆ ரெடி பண்ணி சிக்கன் பண்ணிடுவே சிக்கனா இருந்தாலு சரி மட்டனா இருந்தாலு சரி நா தேங்கா நாங்க ஆட் பண்றதே இல்லங்க தேங்காவே ஆட் பண்றது இல்ல ஏங்க நீங்களே ஏங்க நீங்களே இருக்கறது நாலு பேருதான கொழம்பு இதுவே போதுமே
நாங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தியானோ யூஸ் பண்ணுவோ நைட் யூஸ் பண்ணுவோ
இ நாங்க மூணு டைமு யூஸ் பண்றோங்க.
அப்பிடியா ஆனா இது ந கிரேவி மாரி வரு நாங்க கிரேவி மாரி வரு
அதுதா அதுதா இல்லங்க ஓரளவுக்கு தண்ணியாதா இருக்குங்க. நம்மளுக்கு எப்பிடி வேணுமோ அப்பிடி பண்ணிக்கலாங்க ம் ம் ஆமா கிரேவி ம் ம்
இப்ப தேங்கா அரைக்காம ஆமா தேங்கா அரைக்காம போட்டாலு அது வேற டேஸ்ட்டு தேங்கா நெறைய போட்டாலு அது வே ற டேஸ்ட்டு ஆனா நா தேங்கா கம்மியாதா யூஸ் பண்ணுவ அது வேற டேஸ்ட்டா இருக்கு ரொம்பத் தேங்காவுல்லா நம்ம மைல்டா இருக்கு அது
ம் ம் ம் நல்லாதா இருந்தது ஒரு ஸ்டேஜ்ல வந்து தேங்காய் யூஸ் பண்ண வேண்டா அப்டின்றதுனாலயே விட்டாச்சு ம் அதனாலதா
கொழம்பு வெச்சுப்போ நாங்க மண்டே மீந்துச்சுன்னா கூட சண்டே மீந்துச்சுன்னா கூட சூடு பண்ணி வெச்சுப் போ அதனால நாங்க யூஸ் இப்ப நம் பசங்க சாப்புடுவாங்க னு அ அதே மாரி பாத் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற மாரியே தா நானு பண்ணுவ இஞ்சி பூண்டு பட்ட லவங்கோ மெளக் கு ஜீரகோ சோம்பு அதெல்லா எண்ணெய் யில நல்லாப் அது கப் பொருஞ்ச ஒட் ஒடனே வெங்காயோ தக் தக்காளி இஞ்சு பூண்டு அப்புறோ கரையேவ்
சேரிங்க அடுத்த அழைப்புல மீதிய தொடர்லாமா ஓகே நன்றிங்க